ஹலோ
ஹலோ உங்களுக் கேக்குதா
ஆஹ் கேக்குது
என்ன பண்ணிட்
நானு சாப்டுட்டு சாப்டுட்டு இப்பதா ஒக்காந்துருக்கே
ஓ அப்டிங்ளா ரொம்ப லேட்டா பிரேக் ஃபஸ்ட் பண்ணிருக்கீங்க
ஆமா ப்ரெஞ்ச் அந்த மாதிரிதா நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா இன்னு சாப்பிட்ல இன்னு கொஞ்ச நேர கழிச்சுதா
ஓ
நா அப் ப்டியே டேரெக்ட்டா மதிய சாப்பாடே சாப்ட்ருவே
ஓஹோ நாங்க மூணு நேரமு கரெக்டா சாப்ட்ருவோ
இல்ல அப்டியெல்லா இல்லைங்க நா ரெண்டு மண் நா மூணு நேர சாப்புடுவே ஆனா எப்டினா மத்தியான ஒரு சாய்ந்ரோ ஒரு நாலு மணிக்கு அப்றோ திருப்பி நைட்டு நா அப்டிதா சாப்புடுவே
ஓகேங்க
ஏனா நா எந்திரிக்றதுக்கு எப்பவ்மே லேட் ஆய்றத்னால அது அப்டியே பழகி போயிருச்சு
ஓ நானு அஞ்சு மணிக்லா எந்திரிச்சிருவே பட் தூங்கறது வந்துட்டு லேட் ஆய்டு
ஏ இப்டி உம் தூங்குறது லேட்டு எந்திரிக்றது சீக்கரோ லைக் எதோ ஒரு ரீசன் நைட்டு தூங்க மாட்டீங்ளா ஃபோன் பாப்பீங்ளா இப்டி ஹலோ இருக்கீங்ளா ஹலோ உங்களுக் கேக்குதா ஹலோ ஹலோ